ஹலோ
ஹலோ
எப்ட்ருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு இப்பதா இட்லி தோச அங்க என்ன
ஓகே இங்கெங்குளா இங்க ஒரு மெனுவ இருக்குங்க இட்லி தோச அப்புறோ பொரோட்டா அ வெஜ் புலாவு ஒய்ட் ரைஸு ரசம் அப்றோ தயிர் சாதம் அப்பளம்
ஹோட்டல் வச்சிருக்கீங்ளா என்ன
இல்லங்க ஒரு ரிசப்ஷன் போய்ட்டு வந்தோ ஆமா ஆமா ஃபேமிலி ஃபெரண்ஸோட போய்ட்டு வந்தோ ஆ இருக்காங்க ஒரு பொண்ணு
ஒரு பொண்ணுங்ளா எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க
ஓகே ஓ
ஆ ஓகே ஓகே அவுங்க இன்ஜினியரா இருக்காருங்க
செரிங்க செரிங்க நீங்க ஹவுஸ் ஒயஃப்தானுங்ளா
நா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்குற ம் ஆ அங்க ஒய்ஃப் என்னவா இருக்காங்க
ஒய்ஃபு அவ்ங்குளு வீட்லதா இருக்றாங்க பட்டு இங்க மிஷின்ட்ருக்கு வீட்ல எதாவ்து பக்கத்துல எதாவ்து துணிகள் குடுத்தாங்கனா தெச்சக்வே ஆமா மாக் தையல மிஷன்தா
சரி சரி சரி சரி ஆ நீங்க என்ன வேல பாக்குறீங்க
நா அந்த எரி கேஷன் டிப்பார்ட்மெண்ட்ல இருக்கங்க ஆ ஆ ஆமா மா அது ஒன்னும் பர்னன்ட் ஆகல அதுக்காகதா நாளைக்கி எக்ஸாம் இருக்கு இல்லைங்ளா டெட்டு ஆ அது நாளைக்கி ஆமா நாளைக் போய் எழுதிட்டு வர்ணுங்க
சரிங்க சரிங்க சரிங்க
ம் அப்றம் மோஸ்டோ என்ன இன்னைக்கி நாள் எப்டி போனது
இன்னைய நாள் எப்டி ரொம்ப மோசமா வெயல்லால ரொம்ப மோசமாதாம் போயிட்ருக்கு
செரிங்க அ அ
அப்றோ வீட்ல நெல்ல அவிச்சு போட்டாங்க அரிசிக்கி அ அதக் காய வச்சி அள்ளி வச்சி ரொம்ப வேல இன்னைக் அதிகோ
ஓகே ஓகே
அம்
வெயில்னாலும் நம் வேலைய செஞ்சிதா ஆகணு இல்லைங்ளா
ஆமா வெயலா இருந்தாலு வெயலா இருந்தாலு நம்ளோட வேல ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டுதானே இருக்கு
வெயில்க்காக அதப் பாத்துட்ருந்தா அப்பறம் மத்த வேலைகள் அப்டே நின்றோ
ஆமாம்
இங்க இன்னைக்கி நல்ல கிளைமேட் நல்லாருந்தது கிளவுடதா இருந்தது சும்மாத்தூரல் அந்த மாரி இந்தது
அ அ அ
ஆ நாங்க அப்டி செரி ஃபிரெண்ட்ஸ் அன் ஃபேமிலி கொஞ்சோ வெளியப் போயிட்டு வந்தோ மதிய டைம்ல சர் கிளைமேட் நல்லா இருக்கேன்னு பக்கத்துல எங்க ஏரியால பார்க்கு நாங்க அந்த நார்த் சைடு ஆ நார்த் சைடு இருக்காங்க நாங்க நீங்க சவுட் சைடுங்ளால்
ஆமாங்க சவுத் சைட் நாங்க
ஓகே ஓகேங்க நல்லது இப்ப உள்ள கிளைமேட் கொஞ்சோ அங்கலாம் மாரிட்ருக்கு மழ வந்த அப்னா இருக்குன் சொன்னாங்க
இல்ல இல்ல இப்போ இன்னொங்க வெயில் இருந்துகிட்டுதா இருக்குது எப்ப மழ வருன் னா நாங்குளு வயல்ல அ மருந்தெல்லாம் போட்டுட்டு எல்லா வெயிட் பண்ணிட்தா இருக்கோ மழ வந்தா கொஞ்ச நல்லதுப் பூச்சிகள்லா இருக்காது மழைய வந்தா நல்லாருக்கு பின்ன வெவசாயமு நம்மத் தண்ணி வெக்கத் தேவ இல்லல்ல அது பாட்டுக்கு மழத் தண்ணி இருந்தாலே நம்ம என்னதா போர் தண்ணி எறக்கனாலு வெவசாயத் தண்ணி அந்த மழத் தண்ணி படக் குள்ள அது ரெண்டு நாள் மூன் நாள் தாக்கு புடிக்கு நமக்கு அது இந்தாதானே நல்லதுப் பூச்சி பிரச்சன இருக்காது நமக்கு எல்லாமே அந்த மழ தண்ணியே செரி பண்ணிடு நமக்கு
ம் ம் ம் இப்போதைக்கு என்ன பூச்சிக்கு எது மருந்து எதாவ்து அடிச்சிட்டு இருக்கீங்களா
இல்ல இல்ல நாங்க இயற்கை விவசாயந்தா பண்ணிகிட்ருக்கோ
சூப்பர்
ஆ இயற்கை விவசாயந்தா பண்ணிக்கிட்டுருக்கோ புண்ணாக்கு ம் வேப்பம் முண்ணாக்கு இதெல்லா வெச்சுதா பண்ணிட்டு இருக்கோ ஆனா மகசூல் கம்மிய தா கெடைக்குது இயற்கை விவசா பயோன்றதுனால ஆமா அது போக போக அப்றோ மண் வளோ அதிகமா ஆக ஆக அது கொஞ்ச சரியாயிடு நாங்க இப்பதா ஆரம்பிச்சிருக்கோ அதனால கொஞ்ச கொஞ்சமா
மண் ஓகே ஓகே மண்புழு அதிகமா இருந்தா கூட நல்ல வளர்ச்சின் சொல்றாங்களே
ஆமா மண்புழுதா மண்ண வந்து ம அ ஆக்சிஜனை தூக்கி குடுக்கு இல்லையா மண்ண பெரட்டிக்கிட்டே இருக்கு அப்போ மண் வளோ நமக்கு அதிகமா இருக்கு அதனால விவசாய நல்ல நம்மளுக்கு இயற்கையான உணவு சாதன இருக்கு இப்ப எல்லாமே கெமிக்கலா மாறனால தான பல நோய் எல்லா
ஆமா ம் ம் ம்
அதனால எதோ நம்ம இனிஷியேட் எடுப்போ அப்டின்ட்டு பண்ணிக்கிட் ருக்கோ ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமாதா பண்ணி
ஆ செரி செரி ஆ ஆ பரவால்லைங்க ஏனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம சாப்பறப்போ ஃபுட்டே நமக்கு வந்து பாய்சனா இருக்கு ஆ நீங்க இயற்கை விவசாயம் பொண்ணு பொண்ணுங்க
பொண்ணுங்க வயசு என்னங்க ஆகுது
ஆ டூ இயர்ஸ் ஆகுது ஆக்சுவல நேத்து தா தேடு ஆனிவர்சரி எங்களுக்கு செலிப்ரேட் பண்ணோ
ஆ சூப்பர் சூப்பரா ஆ இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள்
நன்றிங்க
ஓகே ஓகே எங்களுக்கு இப்பதா வருது ஜூலை ஏழாந் தேதி எங்களுக்கு வருது திரு மண நாள் வருது
ஓ அட்வான்ஸ் ஹே ஹேப்பி ஏன்வர்சரி
ஓகே தேங்க்யூங்க பதிமூணு வருஷோ ஆயிடுச்சு எங்களுக்கு கல்யா ணாயி பதிமூணு வருஷோ போயிட்ருக்கு ஆமா நல்லபடியா போயிட்ருக்கு பைய்யனா ட்டாவ்து படிச்சிட்டுருக்காரு பாப்பா ஒண்ணாவ்து படிச்சிக்கிட்டு இருக்காங்க
சேரி சேரிங்க எதா பிளான் பண்ணி வெச்சிருக்கீங்களா
இல் என்ன மாரிங்க பிளான் சொல்றீங்க இது இல்ல அவுங்க இல்ல வெளில இருக் காங்க வெளில இருக்காங்க நாங்க கிராமத்துல இருக்கோ அவுங்க மாசத்துல ஒரு டைமு அப்டி லீவு கெடைக்கிறப்போ வந்துட்டு போவாங்க சேர்த்து வெச்சி அதனால ஃபோன் வழியாதா நாங்க பேசிக்கிறதுங்க ஆமா மாசத்துல ஒரு டைம் வந்தாருன்னா ஒரு ரெண்டு மூனு நாள் தங்கி இருந்துட்டு திரும்பி போயிடுவாப்ளைங்க
செரி ஓகே வேற இது மாவட்டங்களா இல்ல வேற இது மாநிலங்ளா
இல்ல மாநிலங்க அதனால தாங்க நமக்கு ஒரு மாச ஆமா ஆமா ஆமா
ஆ
அதுனால வந்துட்டு போவாங்க கொஞ்சொ செரமமாதா இருக்குங்குறாங்க சாப்பாட்டுக்கு செரமமா இருக்குங்கறாங்க
ம்
உணவு கெடைக்கலன்றாங்க புள்ளைங்கள படிப்புக்கு சேத்துட்டோ இல்லையா நம்ம படிப்பு சேத்த பெறகு ந நம்ம என்னங்க பண்ண முடியு
கண்டிப்பா
போனா நமக்கு காசு கட்டுப்படி ஆகாது அ ஆமாங்க அதனால அப்டியே போய்ட்டு இர்க்குதுங்க
என்ன என்ன ஒன்னுன்னா நம்ப சேமிச்சு வெக்கலாமே தவர ஒடம்புக்கு கொஞ்சொ கெடுதல் தா சரியான உணவு கெடைக்காத நால ம் ம்
கொஞ்ச காசு சேத்துட்டு சொந்த பிஸ்னஸ் எதா பண்லா தொழி பண்லானு இருக்காருங்க செரி நாங்ளு செரி அதுக்கு உங்களுக்கு முடியல னா வந்துருங்கன்னு தா சொல்லிக்கிட்டு இருக்கோ புள்ளைங்க படுச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவுங்களுக்காக செலவு பண்ண கொள்ள நமக்கு ஒழச்சுதானே ஆகணு அதுனால போய்கிட்டு கெடக்
கண்டிப்பா ம் ம் இப்ப நாங்களே பசங்க பேரண்ட்ஸ பாத்து கேக்குறோ என்ன எதா சேத்து வச்சிருந்தா நாங்க அத பத்து நாங்க ஏதோ ஒரு பிஸ்னஸாவ்து பண்ணிருப்போ இல்லையா அப்டின்ட்டு
அ
இப்ப கேக்குறோ ஆனா கண்டிப்பா பசங்க கேப்பாங்க வளந்து வர நாட்கள்ல கேப்பாங்க நம்ப கடம ஏதோ ஒன்னு செஞ்சு வச்சிர்னு
ஆமாங்க சொல்லிட்டாங்க எங்க வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க புள்ளைங்களு படிக்க மட்டு வைப்பே மத்தபடி சொத்து எது கேக்க கூடாது என்ன கிட்ட படிக்க வச்சறே அதன் படி படுச்சு நீங்க முன்னேறி நீங்க எதுவானாலு உங்க லைஃப் ப தேடிக்கோங்கனு சொல்லிருக்காருங்க ஆனால நல்லா படிப்பாங்க எங்க புள்ளைங்களு ரெண்டு பேரு நல்லா படிப்பாங்க எல்லாத் லயு ஃபஸ்ட்டு தா வருவாங்க அதுனால பிரச் சன இல்ல போய்ட்டு இருக்கு படிப்ப பத்தி ஒன்னு நமக்கு கவலப்பட தேவ இல்லெங்க பிள்ளைங்கள பத்தி
அதேதா அத சொல்லிருக்காங்க இல்லைங்களா கல்வி ஒன்றுதா சிறந்த ஆயுதம் அப்டின்ட்டு ஆமா அதுல அவுங்க கரெக்டா அந்த சரியான ட்ராக்ல பொயிட்டாவே போது நம்ம பசங்களுக்கு நம்ப வழி ஆமா
டொம்னா நம்ம இந்த ஒலகத்துக்கே நம்ம சாதிச்ச மாரி தானுங்க என்ன சொல்றீங்க ஆமா நா எ புள்ளைகிட்ட என்ன சொல்லி வெப்பன்னா ஆமா நா சொல்லுவே பொம்பள புள்ளைங்கள்ட ஒழுக்கத்தோட நடந்துக்குனு அதுதா ஃபஸ்ட்டு பெண் புள்ளைங்க கடவுள் மாதிரி அவுங்கள மதிக்க தெருஞ்சுருக்கனு அம்மாவ நீ எப்டி பாக்றியோ அது மாரி எல்லாரையு மதிக்க தெரிஞ்சிருகணுன் என் என் பையன்கிட்ட தாங்க எல்லாத்தையு சொல்லுவ பொண்ணு கிட்ட கூட சொல்லி வளக்க மாட்ட இப்போ காலகட்டத்துக்கு பையங்களுகிட்டதா சொல்லி வளக்கணு ஆனால என் பையங் கிட்டதா சொல்லுவங்க நல்லபடியாருக் க்கணு பொண்ணுங்ள மதிக்க கத்துக்கணு அவுங்க ஒரு சாமி மாரின்தா சொல்லி சொல்லி வச்சிருக்கங்க இத நம்ம சொல் ற வரைக்கு சொல்றோ அவுங்க புத்தி எப்டி போது என்ன போதுன்னு அவுங்க ஒழுக்கத்துலதா இருக்கு
ஆமா
ம் எந்த ஒரு தாயா இருந்தாலு நல்லதுதான சொல்லி வளக்குறோ நம்மோ
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கைக்குள்ள இருக்குற வரைக்கு நம்மளுடைய பாதுகாப்புல இருக்கிற வரைக்கு கரெக்ட்டாதா இருப்பாங்க ஆனா பசங்களுடைய செயற்கையு அவுங்க நடக்க இருக்கிற சூழ்நிலையுந்தா அவுங்கள மாத்
சூழ்நெலையு மாத்திடுங்க அதுதாங்க வளர வளரதா தெரியு என்ன எந்த மாரி சூழ்நிலைக்கு கொழந்தைங்க போவுது அப்டின்ட்டு
கண்டிப்பா நம்மல்லா இப்போ ஃபஸ்ட்டெல்லா பயந்துட் டு இருந்தோ காலேஜ் போனதா பசங்க ரொம்ப கெட்றாங்க அப்டின்ட்டு ஆனா இப்போ சிக்ஸ்த்ல இருந்தே அது ஒரு பயமாதா இருக்கு
நம்மல்லா அந்த காலத்தில் ல்லா நம்ம வந்துங்க நம்மல்லா எனக்லா பத்தாவுது படிக்கிற வரைக்குமே ஒரு வெவரோ தெரிலிங்க பத்தாவுது படிக்கிற வரைக்குமே போவ படிப்ப வருவ அவ்ளோதா எனக்கு தெரிஞ்ச வெவரமே இப்ப இருக்கிற கொழந்தைக்கி அட்வான்டேஜ் அந்த ஃபோன் மூலமாவே நறைய கத்துக்கறாங் இல்லயா நல்லது சேரி கத்துக்கறாங்க அதனாலயே நெறைய நமக்கு டிஸ்ட்டபன்ஸு இருக்குது நல்லது நடக்குது அத விட கெட்டதுதா அதிகமா நடக்குது அத நம்ம தட பண்ணவு முடிய மாட்டேங்குது ஃபோன் வழியா போகறதுனால நம்ம தட பண்ண முடிய மாட்டேங்குது கொழந்தைங்கள தெரியமாட்டேங்குது நமக்கு நம்ம வேல இருக்குன்னு நம்ம அந்த கொழந்தைங்களுக்கு ஃபோன குடுத்துட்டு போறத
ம்
னால நாங்களா கெட்டது செய்றாங்ளான் தெரிய மாட்டேங்குதுங்க
உண்மதா இப்ப எங்க பாப்பாவே ஃபஸ்ட் டு அவாய்ட் பண்ணிட்ருந்தா பக்கத்துல ப சங்கல்லா ரெண்டு மூனு பசங்க இருக்காங்க அவுங்க மொபைல் பாத்துட்டே இருக்காங்கன்ட்டு இப்ப அவுளுக்கு அது வாடிக்கையாட்ச்சி அ சாப்ட மோது ஆமா அது மாரி கத்துக்கிட்டாங்க சாப்டம் மோது சும்மா ஒக்காந்துட்டுருக்கும் போது கூட மொபைல் யூஸ் பண்ணிட்டேதா இருக்கு அது இப்பயே எங்களுக்கு வருத்தமா இருக்கு ஆமா ஆமா அவ அதுக்கு அடிக்ட் ஆகுறான்றத விட கண்ணு ஏதோ பிரச்சன ஆய்டுச்சுன்னா என்ன பண்றது சொல்லுங்க
ஏன்னா ரெண்டு வயசு கொழந்தள் அ அதுல நம்ம கவனோ செலுத்திதா ஆகணு இல்ல இப்பதிக்கி அத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ற மாரியே தெரில அது ஒரு நோய் மாரி பரவிடுச்சி அது கண்ட்ரோல் பண்ண முடியிலியே கொழந்தைங்கள்ட்ட
அதே தா
அப்டி இல்லன்னா நம்ம தாய் தகப்ப நம்ம யூஸ் பண்ணாம இருந்தா கொழந்தைங்க இருக்க வாய்ப்புருக் குங்க அப்டி இல்லியா அ கொழந்தைங்கள நம்ம தட பண்ண முடியாது
ஆமா சேரிங்க சார் நா கூப்புட்ற இருங்க
சரிங்க சேர்
ஆ தேங்க் யூ
ஆ தேங்க் யூ